என்னங்க பண்றீங் க
சும்மாதான் எனக்கு என்ன வேலை இருக்குது. தம்பிது நானா தம்பிய பார்த்துட்டு இருந்திருப்பேன் இப்ப தம்பியும் இல்ல
ஆஹ் ஆஹ் ரொம்ப மிஸ் பண்றீங்களோ தம்பிய
இது தாங்க பார்த்தேன் ஆனா விட்டுட்டு வர்றக்கு மனசே இல்ல
ஆஹ் ஆஹ் ஆஹ்
கிளம்பி போய் பாத்துட்டு வரலாம ல்ல
ரொம்ப தூரங்க
ரொம்ப மிஸ் பண்ணுவீங்களாட்ருக்கு
அது துரு துரு துருனு இருப்பாங்க கடிச்சு வைக்கிறது பண்றது படிக்கிறது அதெல்லாம் பண்ணிட்டு நான் மூஞ்சி காட்னா அவனக்கு தெரியும் வந்து கொஞ்சல்லாம் செய்வான்.
ஆ ஆ ஆ அதா சமாதானப்படுத்துறது.
வந்து ஏன்ட்டே நா வந்து உம் பேச மாட்ட போன்னு சொன்னா ஏன்கிட்டயே வந்து வந்து படுக்கறது.
ஆஹ் பார்ரா.
துதா மொதல் நடந்தானா என்னால இன்னுமே அத ஏத்துக்கவே முடியல அதுக்குள்ள இவ்ளோ பெருசா வளர்ந்துட் ட்டியா நீயு
ஆ ஆ ஆ
ஏ தம்பி பொறந்தப்ப அவனுக்கு அது என்ன கண்ணு வந்து கொஞ்சொ எல்லோவா இருந்துதுன்னு இன்குபேட்டர்ல வச்சிருந்தாங்களா
சரி.
ஏனா அப்பாவோட பிளட் குரூப் வந்துருச்சுன்னா அப்படிதா இருக்கூன்னு சொல்லி சொன்னாங்க.
ஆ
அப்பா அவன வச்சிருந்தாங்க அப்பெல்லா நா மொதல் தடவ தூக்கும்போதே ரொம்ப பயந்த நாந்தா அவனோட ஹாஸ்பிட்டல்லயே இருந்தனா
சரி.
அப்பல்லா ரொம்ப பயந்த இவன எப்டி தூக்கிட்டு வர்றது மேல வரைக்கி ஏனா அப்ப அவங்க அம்மா வேற சி சி செக்சன். எந்திரிக்கவே முடியல அவங்களால
கீழ வரைக்கு போய் வாங்கிட்டு வருவ பால் குடுக்குற கால ஆளு தோன்னா கூப்புடுவாங்கல
ஆ போய் வாங்கிட்டு வந்து குடுக்கணு
இப்போதா எனக்கு வயித்துலலா கை வச்சு எப்போ வருவ நீ அக்கா உனக்காகதா வெயி ட் பண்ணிட்ருக்க எப்ப அவள நா பாப்ப அப்டிலா கேட்டா மாயிருக்கு
அதுக்குள்ள ரொம்ப நாள் ஆயிடுச்சு
ஆ ஒரு வருஷம் ஆக போது ஏத்துக்கவே முடியல இப்பதா எனக் எதோ அவனோட ஃபஸ்ட்டு ஹாட் பீட் கேட்டுது அந்த இதெல்லா அவ ஒவ்வொரு ஸ்கேனுக்கு டெய்லி கூட போம்போது பாக்கும்போது ஒவ்வொரு ஸ்கேன்லையு அவன் தெரிவான் குட்டி குட்டியா
ஆ ஆ
அதெல்லா பாத் த்துட்டு எனக்கு இப்போஅவெ நடக்கம் போது என்னாலய் ச எனக்கு சந்தோஷமாவு இருக்கு ஒரு பக்க ச்ச நீ இவ்ளோ பெருசா வளந்துட்டியா அப்டி இருக்கு
என்னால நம்பவே மு
ஆ என்னால ஏத்துக்கவே முடியல நீ ரொம்ப குட் ட்டியா இருந்த அப்டி இருந்துச்சு ச் ச என்னடா இதுன்னு இருக்கு இருந்தாலு என்ன பண்ண முடியு அவனு பெருசாய் தான ஆகணு
க்றானா கம்முனு நைட்டோட நைட்டா கெளம்பி போய்டு போயிட்டு நா ஒரு ஒரு வார இருந்து நல்லா ஜாலியா பாத் துட்டு
இல்ல அவங்க மேல வர சொல்லிருக்காங்க ஒரு மூணு வாரோ அதனால வீட்ல வந்து சொல்லிருக்கே
சேரி சேரி
என்னதாங்க சே எங்க அம்மாக் கொஞ்சோ ஒடம்பு சரியில்லயா
ஆ ஆ
ரொம்ப வருஷமாவே கொஞ்சோ இன்னுமே செரி ஆகல இன்னுமே நாங்க பாத்துட் தா இருக்கோ அதனால அவுங்கள பாத்துக்ணு இப்ப அக்கா வீட்ல இருக்க மாட் டா காலேஜு போயிருவா வீட்ல இருக்க மு டியாது அவளால இப்ப பாத்துக்கணு பண்ணணுங்கும் போது என்னால விட்டுட்டு ஒரு அடியா அங்க போ முடியில இங்க அப்ப யார் எல்லா பண்ணுவா ஆ
ம் ம் ம்
அப்பறோ எ அம்மனால செய்ய முடியாது அப்ப நா தா செய்யணு இப்ப யாரு அலசி திவா அப்டீன் இருக்கு இல்லனா அங்கியுஉ போய் நாங் இருந்துப்பா
ப்பாறப்பா அ அ
உண்மையால்மே நீ அவுங்க வெச்சுப்பாங்களா வேணா சொல்ல மாட்டாங்கள
அந்த அளவுக்கு ரொம்ப நல்ல பிள்ள
ஆமா ஏன்னா நா பொறக்கறப்போ என்ன வேணான் சொல்லிட்டாங்கலாமா எல்லா
ஏ எதுக்காக அப்டி சொன்னாங்களாமா
ல்லிட்டாங்களா இந்த பிள்ள வேணா சொல்லிட்டாங்க வய்த்துக்குள்ளே இருக்கும் போதே
அது எப்டி சொல்லுவாங்க
புள்ளன் தெரில இருந்தாலு சொல்லிட்டாங்களா வேண்டா சொல்லிட்டாங்க ரெண்டாவத் கொழந்த அதையு தாண்டி நா வந்துட் விட்டல்ல
அதான் இவ்வளோ சேட்ட பண்ணுவியாட்டம் இக்கு
ஆஹா ஹா எங்க வ வந்து எங்க ரெண்டாவது சித்தப்பா என் ஃபர்ஸ்ட் சித்தப்பா வந்து சொல்லிட்டாரா இல்ல அப்டில்லாம் நீ சொல்ல கூடாது அப்படி சொல்லிட்டாங்க பணம் நான் பொறக்கறப்ப இல்ல சாப் ப்பற போயிட்டாங்க அதனால நான் செகண்டு சித்தப்பாதான் என்னை வந்து வாங்கனாரு அதாவது இப்ப தம்பியோட அப்பா
ஆஹ் ஆஹ் ஆஹ்
அத்னாலே எனக்கு ரொம்ப புடிக்கும் அவர ஏன்னு தெரியாது
பரவாயல்ல
உங்களுக்கு தம்பினா அப்ப உங்க பையனுக்கு அவுங்க யாரு
மாமா
மாமா
ஆஹ் தாஅ அண்ணா இருந்தாலும் மாமா தான்
அப்படியா ஒ
ஆமா இப்ப வந்து எனக்கு தங்கச்சி இருந்தா இப்ப உனக்கு அக்கா இருக்காங்கல
சி தான பெரிம்மா பெரிம்மா பெரிம்மா
ஆ உனக்கு அக்காவா இருந்தா பெரிமா உனக்கு தங்கச்சியா இருந்தா சி சித்தி இப்ப எனக்கு தங்கச்சி ரெ எனக்கு வந்து அக்கா வந்து ஒரு ஒரே ஒரு அக்கா தா இருக்காங்க மூணு தங்கச்சி மூணு தங்கச்சி இருக்காங்க ஆ மூணு சித்தி அதுவும் இல்லாம ஆ மாமா ஏ இல்ல இன்னு கவுண்டிங் இருக்கு இரு அம்மா சைடு பாத்தேன்னா ஒரு அக்கா மூணு தங்கச்சிங்க அப்புறோ என் தம்பி ஒண்ணா அம்மா சைடு ஆஹ் இதுலயே பாத்தோன்னா மூணு சித்தியாச்சு ஒரு மாமனாச்சு ச்சு ஒரு பெரிமா வச்சு
தம்பி முன்னள் தாய் மாமாவ வருவா
ஆ ஆமா ஆனா வந்து எனக்கு தாய் மாமா என் தம்பி இல்லாம இன்னு ஆ ஒன்னு ரெண்டு மூணு இருக்காங்க மூணு அது போக இன்னு எங்க அப் ஓட சித்தப் அப்பா பசங்க அப்டின எடுத்துக்கிட்டா கணக்கு ஓவரா போக
தாய் மாமானா யார்
எ தம்பி தா வருவா எ தம்பியுமே அப்பற வந்து எங்க அப்பா எங்க அப்பாக்கு வந்து அ மூணு அண்ணா ரெண்டு அக் கா ஒரு அக்காக்கு வந்து குழந்தைங்க இல்ல ஒரு அக்காவுக்கு வந்து ரெண்டுமே புள்ளைங்க ஒண்ணு வந்து டாக்டரு ஒண்ணு வந்து ஆடிடரு ஆ ஒரு ஒரு அக்கா வந்து டாக்டரு ஒரு அக்கா ஆடிட்ரு அப்பற வந்து எங்க பெரிப்பாக்கு வந்து ம் ஒரு பெரிப்ப
ஓ நா சூப்பரு பெருசாயிட்டே போது குடும்போ
இப்ப வந்து அ அந்த பெரிப் பெரிப்ப ஃபார்ஸ்ட் வைஃப்க்கு வந்து ஒரே ஒரு பைய ஒரு அ அப்புற வந்து ரெண்டாவது வைஃப்க்கு வந்து ரெண்டு பைய ஒரு பொண்ணு அவங்க வீடலயே அவங்க வீடலயே மொத்த மூணு பசங்க ஒரு பொண்ணாச்சா அப்ப எனக்கு மூணு அண்ணா ரெண்டு அண்ணா அதுல ஒருத்தன் வந்து என்னோட ஏஜு ஆமா மூணு அ ரெண்டு அண்ணா ஒருத்தன் வந்து என்னோட ஏஜு அப் அப்றோ வந்து ஒரு அக்கா சரியா அதுலயே நாலு பேர் ஆச்சா அப்பறொ இன்னொரு பெரிப்பாக்கு வந்து ரெண் டே ரெண்டு பொண்ணு அவுங்க ரெண் பேர் எனக்கு அக்கா அப்ப என் அப்ப எனக்கு வந்து மொத் மொத்தமா என் தம்பி அண்ணா என் அப்பறொ என் வய்சுல இருக்கவன சேத்துனா மொத்தமா நாலு தாய்மாமனுங்க என் பயனுக்கு அப்பறொ எல்லாருமே பெரிமாதா என் ரெண்டு த மூணு தங்கச்சியத் தவிர்த்து மத்த எல்லாருமே பெரிமாதா எங்க அப்பா சைடு மூணு பெரிமாவா எங்க அம்மா சைடு ஒரு பெரி மா ஓ ரெண்டு சித்தி அப்பற நாலு மாமா ஆ போதாதா
போதும் போது இதுவே ஏகபட்டதிர்க்கு போது
இது போக இன்னு எங்க அப்பா சொந்தத்துலல்லா எடுத்துட்டம்னு வையே அப்டியே வத வத வதன் பொய்ட்டே இருக்கு இதுக்கே இப்டிங்கிறியே எப்பதா எனக்கு எனக்கே பாத்தன் வைய இப்போ என்ன ஒரு
எனக்கு தூரத்து சொந்தோ அந்த மாரிதா அதிகோ கிட்ட எங்களுக்குள்ள னா ரொம்ப கம்மி தா அப்பா கூட பொறந்தவங்க ரெண்டு பேரு அம்மா கூட பொறந்தவங்க மூணு பேரு அவ்ளோதா
ஆ ஏய் இப்ப எங்க அப்பா கூட பொறந்தவங்களா நாலு பேரு எங்க அப்பாவ சேத்தாம நாலு பேரு எங்க அம்மாக்கு மு ரெண்டு பேரு எங்க அம்மாவ சேத்தாம ரெண்டு பேரு அதுனால எங்க அப்பா சைடு நறையா ஆமா அதுவுமில்லாம ஒரு பெரிப் பாக்குதா ரெண்டு கல்யாணமா போச்சு அதுலயு வந்
ஆமாமா
ல கொஞ்ச எ
நீங்க அப்பா சைடு ஒ ட்டுவீங்ளா அம்மா சைடு ஒட்டுவீங்ளா
என்ன பொறுத்தளவு ரெண்டு சைடுமே பேசுவே ஆனா வந்து அம்மா சைடுன் பாத்துட்டனா எங்க சித்தி வீட்லதா எனக்கு ரொம்ப புடிக்கு அப்பா சைடு அப்பா சைடு பாத்தீங்கன்னா ஆ எல்லாத்துக்கிட்டயுமே நல்லா பேஸ் வ ஆனா வந்து ரொம்பொ புடிச்சதுன்னா அந்த ரெண்டு மேரேஜ் நடந்துன்னு சொன்ன ல அவுங் அ அவங்க வீட்ல வந்து பெரிமா ரெண்டாது பெரிமா இருப்பாங்க அவங்க எல்லா மே நல்லா பேசுவாங்க மொதப் பெரியம்மாவு பேசுவாங்க ஆனா இப்ப அவங்க எங்க கூட இல்ல தனியா இருக்காங்களா அண்ணா ஃபோன் பண்ணுவா அடிக்கடி என்ன பண்ற ஏது பண்றேன்ட்டு ஃபோன் பண்ணுவாங்க ஊருக்கு வரையில்லன்னா ஆஹ் அப்பப் பேசுவேன் அப்புறம் இவங்கல்லாம் நல்லாவே பேசுவாங்க ஏன்னா வந்து என் வீட்டுக்காரரோட அண்ணாவ தான் வந்து எங்க க்கிறா
நல்லது நல்லது
பேசுவா அவங்க வீட்டுக்குப் போனாலே ஒரு கம்ஃபர்டபிளா இருக்குன்னு வையேன் சகஜமா நார்மலா இப் ப எப்பிடி வீட்டு்ல இருக்கோ அந்த மாரி இருக்கும் அது இன்னொரு பெரியப்பா வீட்டுக்கு போனோன்னா அப்பிடி இருக்கலாம் ஆ னா வந்து ஒரு மாதிரி என்னமோ ஆஹ் ஆக்வேர்டா ஃபீலாகும் அதுனால பாட்டி வீட்டுக்கு போனாலுமே அப்பிடித்தான் ஃபீல் ஆகுமா அதனால வந்து போவேன் ஆனா வந்து எதா இருந்தாலு எங்க பாட்டி அப்பிடியே எங்க அப் ஆஹ் எங்க அப்பாட்ட போட்டுக் குடுத்துரு ஏதாவது பண்ணம்னா
எங்க அப்பா எல்லா கண்டுக்காது என்னைய இப்ப ஒரே மூணு நாளா ஒரே அக்கப்போறு நானு வீட்டுல என்ன டாட்டூ போட விடுவீங்களா மாட்டீங்களான்னு டாட்டூ போட்றக்கு நா பச்சக் குத்தியே தீருவேங்கற எங்க அப்பா அதெல்லா விடமாட்டேங்கிறாரு
ஏ நால்லா டாட்டூ குத்திருக்கேன்பா
எங்க அப்பா அதெல்லாம் பண்ணக்கூடாதுங்குறார் ஆனா அவரு என் கையில அவ அவரு கையில ஏன் பேர் போட்டிருக்கார்
அய்யோ கடவுளே நா வந்து என் பேரயு என் பைய பேரும் குத்திருக்கே அதாவது வந்து ஃபர்ஸ்ட்டு லெட்டரு ரெண்டு பேத்தோட ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டு குத்
ஹ அவரு என் முழு பேரவே கையில குத்தி வெச்சிருக்காரு ஆனா நா போடக்கூடாதாம்மா
உடு உடு இன்னோ காலேஜ்
அதெல்லா இல்ல சொல்லிட்டே கேட்டுட்டு பண்ணுமா இல்ல சொல்லாம கொல்லாம பண்ணிட்டு வரணுமா நீங்களே முடிவு பண்ணிக்கோங்கனு சொல்லிட்டே நேத்து
சேரிடா சேரி செரி பாரு நா கூப்புட்றே
சேரி வேல்லா முடிச்சிட்டு கூப்புடுங்க கூப்பிடுங்க ஆஹ் வெக்கறே